ஹலோ ஹலோ ஹலோ
ம்
ரவுட் ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
ண்ணா ஆ சொல்லுங்க
கேக்குதுங்ளா ஆ கேக்கிதா ஆ சொல்லுங்க ப்ரோ
என்ன பண்றீங்க ம் ஆச்
ஆ அதா சும்மா பெட்ல படுத்துட் கெடக்க
நாங்க ஃபிரண்ட்ஸ்ஸோ ட போய்ட்டு தா வந்தன் கேக்குதா ஹலோ
இருக்கா
ஆ இருக்குதா
ஹ்
ஹலோ
குவா நும்மா
நீங்க அங்குட்டு சுத்தமா எனக்கு கேக்கல
ஓகே சூம் கட்
நா
நோ த
இந்த ஃபோன் ரெம்ப ஹாங்காவ்து
எப்ப வருஷ செரியா
நா
அப்ற எங்கருக்கீங்க
நா நா இங்க புதுக்கோட்ட
புதுக் பேரு சொல்ல கூடாதுன்ச்சு
அப்டில்ல
ஹலோ அப்பற ப்ரோ என்ன ஒர்க் பாக்குறீங்க
ஆ நா படிச்சிட்தா இருக்க
படிச்சுதா இருக்கீங்ளா என்ன படிக்கிறீங்க
பி காம் ஃபைனல்
பி காமா எந்த காலேஜ்
நா இங்க இந்த சரியா இருக்குல அஞ்சாருல
ஆ ஓ
அம் ஹாஸ்ட்டல்ல தங்கி படிக்கிற
எல்லோ
நீங்க
ஆ ஒரு
என்ன ஒர்கு
நா வந்துட்டு அக்கௌன்ஸ் பாக்குறே
ஆ
உம் சேரி சும்மா டைம் பாஸ் காண்டி பண்ண வேண்டியது
ஆஹ
ம் இந்த நம்பருக்கு தான் எங்க ஒய்ஃப் உ கால் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நேர முன்னாடி
அப்டி ஆயிருகாது தெரில ஆ
எங்குடி கட் பண்ணிட்டீங்க
இங்கேயும் டவர் கேடைக்கல போல அப்ப எனக்கு
நெட்ஒர்க் கனெக்ட் ஆகலனு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஓய்ஃப் நம்பருக்கு உ உம் ரோம் ரோ உங்கக்கே எவ்ளோக்கால் பேசணும்
உங்களுக்கு எவ்லோ கால் பேசணும்
எனக்கு இன்னு ரிமைனிங் மூணு இருக்கு
ஆ
களுது எவ்லோ
அப்புறம் ப்ரோ ஹலோ
ஆ உங்கலுகு எவ்லோ ரிமைனிங் இருக்கு
எனக் தெர்ல பரோ
ஓகே ஓகே
நான் ஆயார முடிச்சுப்பதான் வந்து சரி அடியே கால் பண்ணலாம் நான் கால் பண்ணேன்
உம்
புரோ டிஃபன் சாப்ட்டாச்சா
ஆ இனிமெல்தா கொஞ்சோ நேரோ ஆட்டு நீங்க
ஆ ஆ நான் இப்பதான் ஒய்ஃப் சமைச்சட்டுருக்காங் கீழே
ஆ
இனிமே தான் சாப்டனு நீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இங்க சப்பாத்தி சென்சங்க சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா
நீங்க வீட்டா இல்ல அது மட்டும் ரூம்ல தங்கிருக்கீங்களா
இல்ல இங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத் தங்கிருகோ சோ எல்லாம் சேந்துதான் செய்றது
அப்டிங்களா உம் ஓகே ப்ரோ
நீங்க ஸ்போர்ட்ஸ் ஏதா இன்டரெஸ்டா
நானா
ம்
ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு டைம்ல இருந்துச்சு ரன்னிங்ல ஃர்ஸ்ட் பிரைஸ் அ இருந்தன் கன்னியாுமாரனா
போ
நெக்ஸ்ட் அது ரன்னிங்ல பிரைஸ் அடிச்சிட்டு வந்த
நா
ம் வேற என்ன வேற எதுலயு இன்ட்ரெஸ்ட் இல்ல
மானு அத்தர் தா ஆ ஒரு ஸ்டேட் போற சான்ஸ் பட் அதுனா அவாய்ட் பண்டே ஸ்டடிஸ்ல இதா ஆவுதுன்னு
ம்
ஆ
சேரிங் ப்ரோ அப்றம் ப்ரோ
ம் அப்றோ நீங்க எந்த ஊரு
எந்த ஊருன்னா ம் இருக்க வேண்டிய எடத்துல இருக்க
ஓகே ஓகே
அப்றம் ப்ரோ
ம் சொல்லுங்க
ஏதாச்சி லவ் பண்ணி இருக்கீங்ளா
அ ஆ ஹா அதெல்லா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல
அவ்ளாக்கா இன்ட்ரஸ்ட் இல்லைங்ளா
ஃப்ரண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு பண்லாங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது ஒன் சைடா நறைய பாத்திருக்கோ
ஒன் சைடா நறை நா ஒன் சைடா பத்தாயிரோ பேர பாத்திருக் நம்புற நானு ரூபா கேட்குறா ப்ரோ
புடிக்கல
ட்ரு லவ்வோ பண்ணது இல்லையான் கேட்டே
அது நண்பா நம்ளுக்கு செட் ஆனதில்ல
அதெல்லா செட் ஆகும் ப்ரோ
நீங்க எப்டி அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா
நாங்க லவ் மேரேஜ்
நா நறைய பத்தாயிரோ பேர்ல ஒன்னு மட்டு டபுள் சைட் ஆயிருக்கா
பத்துலா ஒன்னு மட்டு இல்லைங் ப்ரோ பத்து சும்மா பாக்குறது ஒன்னு மட்டு உண்மையா பாக்க ம் அப்றம் ப்ரோ பி காம் முடிச்சி என்ன ஆள பாக்குறா மாரி ஐடியா உங்களுக்கு
ஆ அப்ராட் தா ட்ரை பண்ணனும் எதா ரெஃப்ரன்ஸ் மூலியமாதா அங்க பாக்கோ
கேர்ளா பக்கோ வந்தாரு
அது இல்ல
ஐ அம் ப்ரோ
அப்ராட்ல தா ட்ரை பண்ணலான்னு இருக்கே ரெகமெண்டேஷன் வெச்சி
ம் ப்ரோ இந்த கரியா ஆப் ல பேசுறது ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸா ஹலோ
ஆ சொல்லுங்க
ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல சேரி ஆம ப்ரோ எங்களுக்கு இது பேட்ச்லருக்குன்னு ரூம்ல இருக்கீங்க
ஆ இங்க நாங்க ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட இருப்போ
எத்தன பேரு
மெம்பர்ஸ் கிட்ட இருப்போ
சிக்ஸ் ஹண்டர்ட்டா ஓ ஓகே எவ்ளோ ஒரு ஒரு ஆளுக்கு எவ்ளோ வருது
நாங்க அப்டியே ஸ்ப்ளிட் பண்ணி பாத்தா ஒரு ஆளுக்கு எப்டியு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரு ஒ ரெண்ட் மட்டு ஆமா அப்ப குக்கிங் எல்லா
ஓவரு ஓவரா இருக்கீங்களே
என்ன பண்றது எக்ஸ்பென்சஸ் இங்க அதிகமா ஆகு
சாப்பாடுக்கு மட்டுமா இல்லது மட்டு சாப்பாடு இல்லாம மத்த எல்லாத்துக்குமேவா
ரெண்ட்டுக்கு மட்டுந்தா ரெண்ட்டுக்கு மட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்டர்ட் அப்பறோ சாப்பாடு சேத் து மத்த எல்லா வெளில போறதெல்லா சேத்து மோஸ்ட் அதா ஃபைவ் தௌசண்ட் மேல ஆயிரு
சேரி ஓகே ப்ரோ
நீ காலேஜ்தா நா டிகிரி முடிச்சிருந்தே
சாய்ந்தரோ
காலேஜ்ல என்ன டிகிரி முடிச்சிங்க
நா காலேஜ்லா படிக்கல ப்ரோ
ம் என்ன
நம்ம காலேஜ்லா படிக்கல நாங்க டென்த்து முடிச் சிட்டு அப்டியே வேலக்கி போய்டோ
ம் ம்
அப்றம் ப்ரோ
ம் ம்
அப்றம் ப்ரோ என்ன இன்னக்கி நாளைக்கி என்ன கால்ல போய்ர்னுமா காலேஜுக்கு எவ்ளோ மணிக்கு ஏந்திப்பீங்க
நா கால்ல கிளாஸஸ் நயன் ஓ கிளாக் ஆரமிச்சிரு ஆ எயிட் தேட்டிகுன்னா அங்க ரீச் ஆய்ருப்பே அவுங்களு காலேஜ் பக்கத்துலதா இல்ல எயிட் தேட்டிகுன்னா அங்க ரீச் ஆயிருப்பே
ம்
ம்
என்னாச்சி
என்னது
ம் றம் ப்ரோ அப்ப மத்யானோ வந்து கேன்டீன்ல இங்கயே சாப்ட்
ஆ மத்யானோ கேன்டீன்ல சாப்ட்டுப்போ ஈவினிங் ஸ்னேக்ஸு அப்டி ஏதாது வாங்கிப்போ இல்லாட்டி சம் டைம்ஸ் கால்லயே சமச்சி எடுத்துட்டு போய்ருவோ சும்மா கொஞ்சமா அப்பறோ ஈவினிங் நாங்க வந்து சமச்சி சாப்ட்டுப்போ நா பார்ட் டைமா ஒர்க் தேடிகிட்ருக்கே ம் என்ன இது பேசுவோ
ம் ஓகே ப்ரோ எல்லா ஃப்ரண்ட்லியா இருக்கலாம்ல காலேஜ் தா படிக்கிறீங்கல்ல லவ் பண்ணலாமுல்ல
என்ன சொல்லவரே நம்மளுக்கு எது செட்டாவல
சும்மா ஏ எத்தன யே எத்தன இயரி
நா வந்து செகண்ட் இயரு
எவ்ளோ இயர்
செகெண்ட் இயர் செகெண்ட் இயர்
செகெண்ட் இயரா சேரி உங்களுக்கு எதாச்சு அந்த மாரி பழக்கம்லா இருக்கா
உ இல்ல புரியல
டிரிங்கு இந்த மாரி
உஹ் ஹு அது இல்ல சுத்தி ஃபரெண்ஸ் தா பண்ணுவாங்க நம்ளுக்கு அவ்ளவா இது பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நம்ம அவ்ளவா எது பண்றதுல
சேரிங்க ப்ரோ வக்கிறே
ஆ சேர் சேர் ஒன் சைட் தானுங்க அ ஓகே ஒடம்பாத்துக்கங்க
ஆ ஒகே அ
ஆ பாய்
ஆமா ஆய்ருச்சா ஆய்ர்ச்சி உ